ஆ சொல்லுங்களே
அதுலேந்தே கண்டினியூ பண்றே அப்றோ அப் ஆ கொழம்பு எடுத்துட்டு குடு குடு குடுன்னு ஓடுவோ அதெல்லா நல்லா மெமரிஸு செம்ம மெமரிஸு அப்றோ மறுபடி ஃபிஃப்து வரைக்கூ அப்றோ வந்து எனை வந்து அந்த மேம் ஒன்னு இருக்கு அது கௌ கௌமெண்ட்ஸ் ஸ்கூல் தானா அவுங்க என்ன பண்ணாலு யாரூ கண்டுக்கவே மாட்டாங்க அங்க வந்துதா அந்த பொடவையெல்லா ஸ்டிச் பண்ணுமாக்கு பொடவ ஏதோ இது பண்ணு ஸ்டிச் பண்ணுமாக்கு அதியே அதியே பட் டிகுலரா எனைய தா வந்து புடிக்க சொல்லூ அந்த பொடவைய புடிச்சுக்க ப்ரேமா அப்டின் சொல்லிட்டு கரெட்டா அந்த பெல் அடிக்கிற சமயத்துல எனக்கு சாப்பாடு தீந்து போயிரூ அப்டின் சொல்லிட்டு எனக்கு ஒரு இது பெல் அடிக்கிற சமயத்துல எனைய புடிச்சு வச்சுக்கோ அது ஆ அட விடுமா அப்டிங்கிற மாரி இருக்கூ ஏன் டி எப்ப பாத்தாலு சாப்பிடும் போது பேசிக்குவோ ஏன்டி எப்ப பாத்தாலு உனைய அந்த மிஸ் புடிச்சு வச்சுக்குது அதூ சாப்புட்ற டைத்துல புடிச்சு வச்சுக்குது அப்பெல்லா ரொம்ப இதெல்லா இருக்க சாப்டு மேல தானே ஆர்வமா இருக்கூ கொழந்தைங்களுக்கு நம்ம கரெக்டா எப்ப பாத்தாலூ அது புடிச்சு வச்சுக்குது உனைய மேம்கு மே யாராவ்து கிட்ட சொல்லி விடுங்க அம்மாப்பா கிட்ட சொல்லி விடு டி அப்டின் சொல்லி சொல்லிட்ருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அது எப்ப பாத்தாலு என இழு இவ அப்டிருக்கு அப்றோ ஃபிஃப்து வந்தரப்போ அப்றோ அதெல்லா ஃபிஃப்து வரைக்கூ ஃபிஃப்து அப்போ எனக்கு மெமரிஸ் எல்லா தெர்ல ஆனா பென்ல இங்க் பென் ல எழுத சொன்னாங்க அப்டிங்கிற மாரி மட்டூ ஞாபகோ இருக்குது அப்றோ சிக்ஸ்த்து செவன்த் து வேற கௌர்மெண்ட் ஸ்கூலு பக்கத்துல ஃபிஃப்து வைக்கூ தா இர்ந்துச்சு அப்றோ கொஞ்ச தூ கொஞ்சோ நடந்து போற தூர கொஞ்சோ நடந்து போகணூ அங்கதா சிக்ஸ்த்து செவன்த்து ஆ அங்க படிச்சோ அப்ப வந்துட் டு அங்க வந்து கட்டுரை எல்லா எழுத சொல்லுவாங்க ஆக்சுலி கட்டுரைக்கு ஒவ்வொரு கட் டுரைக்கு வந்து டென் மார்க் குடுப்பாங்க டென்னுக்கு டென்னு குடுப்பாங்க நீட் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கோணு அப்பதா வந்து டென் ஃபுல் மார்க் குடுப்பாங்க இல்லாட்டி அந்த நைன் தேட் டி நைன்னு நா நைன் அண்ட் ஆஃப் வாங்கறதே நம்மளுக்கு அப்டியே பெரிய ஹேண்ட் ரைட்டிங்லா அவ்ள முத்து முத்தா கியூட்டாருக்கு எனக்கே ஆச்சரிய நம்மலா இப்பய அப்டி எழுதிருந்தோ அப்டிங்கிற மாரி இருக்கூ இப்பல்லா பாத்தீன்னா அதேதா ஆமா அந்த கட் டுரை ஆமா கட்டுரையில விடுப்பு விண்ணப்போ மெயினு அதுக் அப்புறோ இன்ன ரெண்டு மூணு வேல்லா ஒரு பத்து கட்டல் கொடுப்
ஆமா நெறைய இது இருக்கு அ ஒடம்பு சரியில அப்புறோ அது இது இதுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு போற அப்டின் நெறைய இது இருக்கு
ஆமா ஆ அந்த மாரி மார்க் போட்றதே ஒரு இதுவா இருக்கு இங்கிலீஷ் தனியா இருக்கு தமிழ் த மிழ் தனியா இருக்கு அது நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கு அவ்வளா மார்க் குடுப்பாங்க அது ரொம்ப ரொம்ப எக்சைட்மெண்டா இருக்கு அப்புறோ இது ஆமா ஆமா ஆமா கிராஃப்ட் கிராஃட்டுக்கு ஈஸியா இருக்கு ஒவ்வொன்னு இந்த இந்த மா புள்ளி வைக்கிறது இதெல்லா இருக்கு இல்லையா அந்த கிராஃப்டு தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குமாக்கு
அதுலயே ஒரு சில இத கோடு போடுற மாரி இருக்காவு இதா இருக்கு ஒரு சிலர்லா அதுலயு கம்மி மார்க் வாங்குவாங்க ரொம்ப நா எனத்துக்கு ஏ எனக்கே இது நா மேக்ஸ்லயே நா ஒரு தத் தி தெதி தத்தி என்ன விட தத்தி அப்டிங்குற மார் இருக்கு எனக் ஏ ஈசியான இது அதுதா மேக்ஸ்ல அது அதுவே போட்லைன்னா அப்ப பரவாயில்லயா போ அப்ப நம்ப கொஞ்சோ பரவாயில்லையாட்ருக்கே அப்டின்னு எனக்
ஆ அப்புறோ வந்து இங்க்கு பென்னு இங்க்கு பென் வெச்சிருப்பாங்க ஹீரோ பென் வச்சுருந்தா அப் போலா தேர்டி ஃபை ருபீ ம் ஆ ஹீரோ பென்னு இல்ல நார்மலா பென்னு இங் க்கு பென்லயே நார்மல் பென் இருக்குது ஒரு ஃபிப்டீன் ருபீஸோ டென் ருபீஸோ வ அந்த பென் தா வாங்குவோ நாங்
ஓ
எங்க பட்ஜெட் ஆ வாங்கி குடுப்பாங்க அந்த தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பென்னு யாரு ஹீரோ பென் வச்சிருக்காங்களோ அவுங்க வந்து பணக்காரவங்க எங்களைப் பொறுத் தளவுக்கு அப்டின் நனச்சுட்ருப்போ அப்புறோ வந்துட்டு அப்புறோ வந்துட்டு இந்த பைன்டிங் பண்ணுவாங்க புக்ஸ்ஸ நாங்க வந்து பிரவுன் ஷீட் போடுவோ ஆ பிரவுன் ஷ்
எனக்குல்லா எ எனக்குல்லா எங்க வீட்ல புக்க பைண்டிங் பண்ணி குடுத்துருவாங்க
ஆ பைண்டிங் பண்ணால் பணக்காரவங்க போல பணக்காரவங்க மட்டும் தா பைண்டிங் பண்ணு
அது புக்கு மு அட மின்னெல்லா புக்கொரு வருஷ் துக்கே ஒரு புக்கு தா அது அந்த வருஷோ முடியிற வரைக்கு கிழியாம இருக்கணுங்குறதுக்
ஆமா பைண்டிங் பண்ணுவாங்க தெரியு தெரியு நாங்க அனா பிரவுன் ஷீட் தா போடுவோ நாங்க நாங்கல்லா பிரவுன் ஷீட் போடுவோமா அப்புறோ நனைப்ப அது நானு ப நோட் பண்ணிருக்கே படிக்கிற பொண்ணுங்க கிட்டதா அந்த பைண்டிங் ஷீட்டு பணக்காரங்க பொ பணக்காரங்க கிட்ட மட்டு தா இருக்கு ஓ இவுங்கெல்லா பணக்காரங்க‌ போல அது தேர்டி ஃவைவ் ருபீஸ் அந்த ஹீரோ பென் வெச்சிருந்தா இதுவு ப பணக்காரவங்கதா வெச்சிருப்பாங்க போல அப்புறோ வந்துட்டு இப்ப சில்லியா தா இருக்கு பென்சில் இருக்குல பேக் சைட் ஒயிட் கலர்ல ரோ ரோஸ் கலர் பூ போட்டுருக்கு ஆ பென்சிலு அதுக்கு பேக் சைடு வந்துட்டு எரேஸ் பின்னாடி வந்து எரேஸ் சர் வெச்சிருப்பா அந்த பென்சில் வெச்சிருந்தாலு பணக்காரவங்க
ஓ அப்றோ நீங்க இது பண்ணிருக்கீங்களா அந்த பெண்ல இ்ங்க் தீந்தோனே கொஞ்சமா இது என்னது இங்க்கு கூட அப்டின்னு இது பண்ணி அப்டியே பெஞ்சில அப்டி சொலட்டி விட்டு அப்டியே ‌ அந்த நம்ம
ம்பண்ணிருக்க பண்ணிருக்க பண்ணிருக்க செம்ம மெமரி அ தொல்லா ஐயோ சான்சே இல்ல அப்றோ அஞ்சு ரூவா குடுத்து சைக்கிள் எடுத்து சுத்துவோ கீழேல்லா வுழுந்து மு ட்டி எல்லா தேச்சுட்டு அப்பவுமே விடுவோமா அந்த அஞ்சு ரூவா டைம் போயிருனோ ஒன் அவர் தா குடுத்துருப்பா கொண்டு போய் விடோனு அப்டின்னு சொல்லிட்டு அப்பவுமே ஓட்டு ஓட்டு அந்த ரத்தோடையே ஓ ஓட்டிட்டு போய் ஓட்டீட்டு தா கொண்டு போய் குடுப்பே அடிப்பட்டாலும் பரவால ஆனா டைமு ஓ அஞ்சு ரூவா குடுத்து ருமே அப்டினு சொல்லிட்டு
ஓ
க்கு அடிப்பட்டாலு பரவால அப்டின்னு சொல்லிட்டு ஊர் சுத்தீட்டு அடிப்பட்டு ரத்ததோடையே கொண்டு போயி என்ன மா ஆச்சு அப்டிம்பாங்க இல்ல ஒன்னு இல்லண்ணா அப்டின் குடுத்துட்டு வந்துருவோ
ம் அப்றோ உன்னொன்னு என்னனா இது இய்மா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் புரோட்டா சாப்பிடும் போது புரோட்டா என்ன வெல
அய்யயோ எனக்கு ஞாபகமே இல்ல ஃபர்ஸ்ட் ‌டைம் பரோ எனக்கு தெரிஞ்சு வெவறந் தெரிஞ்சு பரோட்டா எப்ப சாப்டேன் எனக்கு தெரியவே இல்ல
நா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோட்டா சாப்பிடும் போது அப்போ சிக்ஸ்த் டு எய்த் மட் டு வீட்ல அடம் புடிச்சு பிரைவேட்ல சேந்த அப்பதா அங்க அங்க வந்து ஒரு ப்ரோட்டா நால்ட்ருவான் விப்பாங்க
ஆ ஆ எனக்கு பரோட்டா சாப்ட்டது ஸ்கூல் டேஸ்ல பரோட்டா சாப்ட்டது ஞாபகமே இல்ல எனக் காலேஜ் வந்து கூட நா பரோட்டா தோண்லயே கி எ கி எ சீரியஸா சொல்ட்றே நா டூ தௌசண்ட் டுவல் அப்றந்தா பரோட்டா சாப்ட்டே அப்டினு எனக்கே தோணுது டூ தௌசண்ட் டுவெல் கப்புறந்தா எனக்கு தெரிஞ்சு இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல சாப்பிட்ருக்கே சாப்பிட்ருக்கே இல்ல இல்ல இல்ல ஆமா ஆமா ஆமா ஆமா இல்ல இல்ல ஞாபகோ வருது ஆக்சுலி நைன்த்ல லீவுக்கு போன இல்ல இல்ல நானு எப்பவு லீவ்ல இதுக்கு போனே ஒர்க்கு போனே ஆக்சுலி திருப்பூர்ல பனியன் கம்பெனி தெரியுமா திருப்பூர்ல கேள்விப்பட்ருகறயா பனியன் கம்பெனி அப்ப நானு வந்து ட்டு லீவ்ல லீவ்ல வந்து ட்டு என்ன பண்ணே இதுக்கு போனே பனியன் கம்பெனிக்கு ஆறர மணிக்கு அ டீ டைம் விடுவாங்க ஈவினிங் ஆர்ர மணிக்கு டீ டைம் விடுவாங்க எல்லாரு சாப்பிடுவாங்க அப்போ வந்துட்டு எங்கிட்ட காசு இருக்காது அப்றோ ஒரு அக் கா தா வாங்கி தருவாங்க பரோட்டா வாங்கி தருவாங்க ரெண்டு வாங்கி தருவாங்க எனக்கு அப்பதா நா ஃபர்ஸ்ட் டைம் சாப்ட்டே எனக்கு தெரிஞ்சு எனக்கு வெவர தெரிஞ்சி ஆனா அது எந் த லீவ்ல செவன்த் லீவ்லையா நைன்த் லீவ்லையா அப்டின் தெரி எனக்கு அது மட்டுதா ஞாபகோ இல்ல ஆமா ஞாபகோ இல்ல அப்பதா ஃபஸ்ட் டைம் பரோ ட்டா சாப்ட்டது அவ்ளோ டேஸ்டா இருந்தது அப்டினு அப்ப தா தெரிஞ்சது டெய்லி எப்படா ஆறர மணி ஆகு அ ஆமா நல்லாவே இருக் கறதில்ல ஆ எப்படா ஆறர மணி ஆகு பரோட்டா சாப்பிட்லா அதுக்காகவே வேலைக்கு போகணுன் தோணுமா ஆனா அப்பல்லா ரொம்ப கம்மி ஆமா இ இதெல்லா அம அமௌண்ட் எல்லா கம்மி கம்மியா குடுப்பாங்க அ அ
கோ இப்பதா எல்லாமே இது பண்ணிடுறாங்க சீட் பண்றாங்க டேஸ்ட் நல்லா இல்ல குவான்டிட்டி ந இதா இருக்குது
இ பிரியாணியு அப்டிதா பிரியாணியெல்லா நா கேள்விப்பட்டதே இல்ல எப்போ எப்போ ரொம்ப பேஃமஸ் ஆச்சுன்னே எனக்கே தெர்ல எப்போ எப்போ சாப்பிட ஆரம்பிச்சேன்னு கூட எனக்கு தெர்ல பிரியாணி அப்படிங்கிற ஒரு ஐட்டோ இருக்கு அப்டின்றது ஆனா எங் எனைய பொறுத்த ளவுக்கு எங்க அம்மா செய்யற தக்காளி சாப்பாடு தா எங்களுக்கு அமிர்தமா இருந்துச்சு ஃபஸ்டெல்லா அப்டி இருக் கு சாப்படுனா அவ்ளோ அவ்ளோ புடிக்கு எங்க அம்மா செய்யறது தக்காளி சாப் சாப்பாடு ஃபேவரட் டிஷ்ஷா இருக்கு எல்லோ கலர்ல தா இருக்கு அந்த ப்ரௌவ் இ வ ரெட்டா போட மாட்டாங்க ரெட் வர வெக்க மாட்டாங்க எல்லோ க எல்லோ கலர் தா இருக்கு சம்ம டேஸ்டியா இருக்
அப்ப எல்லாம் ஸ்கூலுக்கு தக்காளி சோர் கொண்டுட்டு போயிட்டோம்னா நம்மதான் அன்னைக்கு
ஆமா கிங்கு தக்காளி சோறா அ அவ்வளோ டேஸ்டா இருக்கு தெரியுமா ஆ இப்ப எவ்வளோ பண்ணாலு அந்த தக்காளி சாப்பாடு டேஸ்ட் வரவே மாட்டேங்குது எப்பட்றா செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா இப்ப அந்த ரெசிபி கேட்டாலும் அம்மாங்களுக்கு அந்த
ஆமா அப்ப எல்லாம் தக்காளி சாப்பாடு கொண்டுட்டு போயிட்டாலே எப்படி இருக்கும்ன்னு தெரியுமா அய்யோ சரி ஒண்ணுல ஒண்ணு இல்ல அழுகாத சரி ஒண்ணு உ ஒன்னுல அப்பலா லச்சு பெல் எப்ப அடிப்பாங்க எப்ப அடிப்பாங்க இருக்கும் தக்காளி சாதம் சப்பாடு சாப்பிடணுங்கறதுக்காகவே பெல்லு எப்ப அடிப்பாங்க இருக்கு உஹ
அப்புறம் காலேஜ் டேஸ்ல நா ஆமா கால காலேஜ் டேஸ்ல நா டிஸ்கன்டினியு பண்ணிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணனா ஆ ஜாயின் பண்ணி அப்போ டிஸ்கண்டினியுபண்ணிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணே அப்ப வந்து புது ப்ரெண்ட் சர்க்கிள் கிடைச்சது எனக்கு அப்புறம் அந்த செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் வரும்போது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோ என்ன எக்ஸாம் அம்மு செம்மு எக்ஸாம் நடந்துட்ருக்கோ எக்ஸாம்க்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் கெக்க பெக்க கெக் பெக்கேனு திரிஞ்சுட்ருப்போ எங்க ரெண்டு எங்க குரூப்லயே ரெண்டு பேர் மட்டும் படிப்பாலி நெனச்சு அவங்க மட்டும் தனியா போய் உக்காந்துக்குவாங்க எங்க கு ஆமா படிப்ஸ்ஸு எங்க கூட உக்காரவே மாட்டாங்க அவ அவ ஒருத்தி வந்து நல்லா மார்க்கெடுத்துருவா தீப்ஸ் அப்டி
எடுத்து தர
ஓ தீப்ஸ்சன்ட்டு அவ அவனல்லா அவனெல்லாம் மா மார்க்கெடுத்துருவா உன்னுர்த்திதா என்ன முக்கி முக்கி படிச்சாலுமே ஆனா மார்க் எடுக்க மாட்டா ஆன எக்ஸாம் டையத்துல போய் தனியா உக்காந்துர்வா இவ்ழொ கூட வந்த படிக்க மாட்டா ஆனா நாங்க கேக் எக்ஸாம்க்கு அஞ்சு நிமி நாமு வந்து திட்டிப்போம் உங்களுக்கு எக்ஸாம்னு சீரியஸ்னஸ் ஏதாது அதுவு செமஸ்ட எக்சாம்மு இப்டி கெக்க பெக்க கெக்க பெக்கான் உக்காந்து சிரிச்சிட்ருக்கயே அப்படின்னு அது சொல்லிட்டு போர வரப்போ சிரிச்சுட்ருப்போ செம்ம திடீர் சிருச்சிட்ருப்போ கெக்க புக் விடவே மாட்டோ அதுவும் நா எல்லாத்துக்கும் பேர் வச்சிருப்பே மேய் மெயினா வந்து ட்டூ நா மெயினே இல்ல ஆக்சொலி அதுல குரூப்ல மெயின் அப்படிங்கற மாரி யார் இருக்க மாட்டோ எல்லாருமே காமனா பேசுவோ எல்ல அதே மாரிதா இருப்போ பட் வந்து எப்ப பாதாலும் எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டே இருப்பே அ எல்லாம் லவ் பண்ற கேஸு இருக்கு எல்லாமே இருக்கு அவங்கவுங்களுக்கு பேர் வச்சுட்டே இருப்ப ஆ காமெடி அது காமெடியா பா சொன்னோனே அது சிரிப்பு வந்துட்ற மாரி காமடியா வச்சுட்டுப்போம் அதனாலயே கெக்க பெக்க கெக்க பெக்கனு சிரிச்சுக்கிட்டே இருக் இப்போ என் நேரம் பாத்தாலு சிரி்சுக்கிட்டே தா இருப்போ
அதெல்லா மறுபடியும் கெடச்சா அந்த லைஃப் நல்லாருக்கு
ஆ ஆமா அப்புறம் பின்னாடி டிப் டிப்பன் பாக்ஸ் ஓபன் பண்ணீர்வொ மேமே இருந்தாலுமே ஒரு டிபன் பாக்ஸ் எந்த டிபன் பாக்ஸ் வந்து டேஸ்டியா இருக்கு அப்படின்னு ஓபன் பண்ணி காலையிலயே பாத்துருவோ அது வந்து இன்று இது வர க்குள்ள முடிச்சு கட்டிருவோ
ஓ
ஆளுக் கொரர்வாய் அப்படியே அந்த டெஸ்க்லயே முடிஞ்சிரு எங்க டெஸ்க்ல மொத்த எட்டு பேரு உக்காந்துருப்ப நால் நால் வேரா அத முடிஞ்சிரு அந்த எது டேஸ்ட்டியா ருக்கோ அது முடிஞ்சிரு சீக்கிரமா முடிஞ்சிரு அவ்ளோ இது பண்ணிட்ருப்போ படத்துக்கு போவோ செம்ம கட்டடிச்ட்டு அப்புற மறுபடியு நாந்தா பேக்
ஸ்கூல கட்டடிச்சுட்டு படத்துக்கு போவிங்ளா
ஸ்கூல் இல்ல காலேஜு நா சொல்லிட்ருக்கறது அப்ற அ அப்புற பஸ் ல போவோ பஸ் ல போம் போதுதா ஃபஸ்ட் டைம் எல்லா எல்லா செட்டே ஆக மாட்டாளுக எப்பவுமே எங்கே போறக்கு செட்டே ஆக மாட்டாளுக எங்க வீடல திருட்டுவாங்க பர்மிஷன் கேக்கோணு ஆயிரத்தெட்டு ஃபோன் பண்ணுவோ அங் க இங்கனு ஆயிரத்தெட்டு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அது இதுன்னு சொல்லி அப்போ ஒரு செட் பண்ணோ ஒரு செட் பண்ணி ஒரு டைம் போன பஸ்ல போம்போது எப்ப பாத்தாலு நா சிரிச்சுகிட்டே இருப்பன்னா சிரிச்சு சிரிக்க ஆரம்பிச்சன்னா டிரைவரல்லா பாத்து என்னய பாத்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுலருந்து பஞ்சாயத்து மோட்ர மட்டு இல்ல பஞ்சாயத்து மோட்ர மட்டு நீ ஆன் பண்ணிராத நீ ஆன் பண்ணினா உன்ன எல்லாரு பாக்க ஆரம்பிச் சிருவோ சிரிப்புதா என்னோட பஞ்சாயத்து மோட்ருன் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிரிப்போ அ அ